வணக்கம் தோழி என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க லைஃப்லா எப்டி போகுது கஷ்டோ நஷ்டோ இது வந்து உங்க அனுபவோ தோண்டு சமங்கதை
என்ன தோழி சொல்றது லைஃப்ல நறையா அனுப்பவப்பட்ருக்க நறையா இதா சொல்லணுனா கண்டிப்பா நறையா இருக்கு தோழி சொல்ட்டே இருக்கலா எல்லாமே ஏ லைஃப்ல அப்டடியே வந்து அது மாரி அடிப்பட்டு அடிப்பட்டு அப்டிதா இருக்கு தோழி வாழ்க்கைலயே நறையா கஷ்டப்பட்ருக்கே நா இல்லன் சொல்ல எல்லாமே லைஃப்ல இவ்ளோ தூரி கஷ்டப்பட்ருப்போ இல்லைன் டென்த்துல அப்ப நா வந்து இங்க பாருங்க அதனால நான் ரொம்ப கஷ்டப்படறேன் தோழி இப்பனா மாட்டி அந்த மாதிரி ஒரு மாதிரி பட்ட கஷ்டத்தை நான் பட்டேன் தோழி ஏன்னா எப்படி சொல்றது தோழி ஒரு வேல நான் பார்க்கக்கூடியது கஷ்டம் தான் பாக்ரேன் அந்த மாதிரி அளவுக்கு நான் போயிட்டேன் தோழி ரொம்ப டிப்ரஷன் ஆகும் எப்போ ச பத்துற மாதிரிதான் எனக்கு தோணும் தோழி ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் லைஃப்ல நான் பார்க்கல பாார்த்திருக்கேன் அந்த விட பெருசுதான் பார்த்திருக்கேன் தோழி அப்புறம் எனக்கு பாஸ்ட் லவ் அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டம் தோழி எப்படி நான் இருந்தேன்னு எனக்கே தெரல தோழி ஒரு மாதிரி கஷ்டம் இப்போ எப்படிட சொல்லா கஷ்டம்ன்னா அது எனக்கு மட்டும் வந்த மாதிரி எனக்கு அப்பா அந்த டைம்ல தோணுச்சு அவன் எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்க நம்ம மட்டும் கஷ்டமா இந்தந்த மாதிரி ஒரு மாதிரி இருப்பேன் தோழி அப்படி ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆக்கி அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுவேன் தோழி
சேரிங்க தோழி கவலைப்படதிங்க எல்லாம் வாழ்க்கையில இருக்குதான் தோழி செரி நான் இப்போ என் கஷ்டத்தை சொல்றேன் தோழி இததான் வந்து என்ன நான் நல்லா கஷ்டப்பட்டிருக்கேன் எல்லாமே இழந்து அந்த மாதிரி கஷ்டப்பட்ருக்கேன் எல்லாமே ஒரு லைஃப்லாம் வந்து எவ்ளா கஷ்டப்படக்க கூடாதோ அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படி இழந்து மாதிரி ல்ல கஷ்டப்பட்டட்டு வாழ்க்கையில வந்து சொ இது பண்ண அந்த மாதிரி எதுக்கிட்ட கஷ்டத்துல பட்டப்பங்கே ஆனா எல்லாரையும் அ மாரி அது எல்லாமே ஒருமா லைஃப்ல அடி வா
மு க ஆ
அதே மாதிரி கஷ்டப்பட்டு அப்படல்லாம்ன்ன இருக்கதாலே ஆமா தோழி
நான் தான் மூன்று நாள ஒண்ண பத்துருக்கேன் யாருமே ஏன்னு கேட்கல உஹம் சொல்லிட்டு வரேன்
இந்த மாதிரி ஒரு